ஹலோ
அப்பா என்ன பண்ற
இந்தோ சும்மா இப்பதான்த்த சாப்பிட்டு படுத்திருக்கேன்
உம் சரிப்பா ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி போவுது உஹம்
அப்படியா
உஹம் இல்ல இல்ல டல்லா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்ட
இல்ல இல்ல சும்மா இவள நாளா யாரிட்டையுமே பேசாம வாய் மூடியே இருந்துச்சுல அதான்
அது வேனா
ஆமாஹ
டயாடா இருக்கியோ
ஏங்க
வேல பாத்து பாத்து உம்
என்னடெ
வேல பார்த்து பாத்து டயடா இருக்கோ ஹலோ ஹலோ ஆஹ கேக்குதாப்பா
ஆஹ் கேக்குது பே
நெறைய வேலையா நெறைய வேலையா பா காலையில இருந்து
காலையில என்ன வேலை பாத்திரம் கழுவுனே பாத்திரம் கழுவிட்டு சட்னி பண்ணி தோச பண்ணி சாப்ட்ருக்குது இவனுக்கு ஊட்டி விட்டு வாக்கிங்கு போயிட்டு வந்தாச்சு
உம் உம்
இன்னொம் கொஞ்சம் வேல கெடக்கு வீட கிளீன் பண்ணனும் தே ஒரு பன்னெண்டு மணிய போல
ஓ ஓ
ஆமா
செரியா செரியா உம்
நீங்க என்ன சாப்டீங்க பிரேக்பாஸ்ட்
ஆஹ சுண்டலியா பாசி பயிறு சுண்டலு
செரி
அது சாப்ட முடியல இட்லி தோச சைன்னா உள்ள இறங்குது
ஆஹ்
இது சாப்ட முடியல ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு வந்தே ட்ரெயின்ல பாதி சாப் சாப்ட்டேன் பாதி அப்டியே இருக்கு இறங்க மாட்டேங்குது
ஹஹஹ எப்டி பண்ணீங்க வெறும் பயரா
ஆமாப்பா சும்மா பயர் வேக வுட்டு கடுகு உளுந்து வரமிளகா போட்டு தாளிச்சேன்ப்பா
ஆமா அது நம்ம எப்பயாச்சு சாப்டா நல்லா இருக்கும் அடிக்கடி சாப்டா போர் அடிச்
ஆமா வார வார சாப்ட்டு போர் அடிச்சு போச்சு அடுத்த வாரம்லா வைக்க மாட்டேன்
ஆமா ஆமா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த பாசி பயிர ஊற வச்சு அதுல தோச மாவு மாதரி அரைச்சு தோச ஊத்தி சாப்டுறாங்க
ஓ
ஆமா
பண்ணலாம் பண்ணலாம் இப்ப இந்த மீனா எல்லா கம்பு தோச செய்யுறாங்கல்ல அதே மாரி இது இத ஊற வச்சு இத ஒரு தோசையா செஞ்சுக்கிற வேண்டியதான் நம்ம நம்ம பண்றதுதான் என்ன
ஆமா அதுவும் கொஞ்சோடு போடுங்க ஏன்னா நெறைய மாவாயிச்சுனாலும் வேஸ்ட் ஆயிடும் தே நமக்கு ஒரு
ஆமா ஆமா ரெண்டு நாளைக்கு சாப்புல்லா ஆஹ் காலைக்கு நைட்டுக்கு மறுநாள் காலைக்கு மூணு நேரத்துக்கு வரும் நா கம்பு தோச அரைச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு
ஆஹ்
எல்லாம் அரைச்சோம்னா நல்லா வரமிளகா வச்சு சட்னி அரைச்சா நல்லா இருக்கும்பா நமக்கு தான் ஒண்ணும் சாப்ட முடியலையே என்னத் அப்டின்னுட்டே ஒண்ணுமே செய்யலப்பா கம்ப மொளச்
உம் இப்பயும் அப்டிதான் இருக்கா தே
ஆமாப்பா இந்த நேத்தெல்லாம் ஒரு மிளகா வச்சுதான் உளுந்தம் பருப்பு சட்னி அரைச்சேன் காலையிலக்கு இட்லி இட்லிக்கு நேத்து காலயில அந்த ஒரு மிளகாவுமே அ இத்தனைக்கு ரெண்டு வைக்கலாம்னு நினைச்சேன் நல்ல வேலை ஒத்த ஒரே ஒரு மிளகா தான் வச்சேன்ப்பா அதுவுமே எனக்கு ஆனா நல்ல வேல வாயில புண்ணுன்னு சொல்ற மாரி சொல்லிக்கிற மாரி எதுவும் இல்ல இப்பதைக்கு அப்பன் முருகன் அருளால ஆனா ஆனா உரைக்குது அந்த அந்த தொண்ட அந்த உள்நாக் குல்லெலாம் இன்னும் புண்ணு இருக்கு இப்ப கூட ஒரு மிளகா போட்டுதான் தாளிச்சிருக்கேன் இதுக்கு சுண்டலுக்கு ஆனா சாப்டுறப்போ சூடா சாப்டுறப்போ இப்டி வாயெல்லாம் ஒரு லைட்டா புண்ணு இருந்துகிட் டே இருக்குப்பா நாக் க்குல தொண்டையில எல்லா
ஆஹ
நல்லது பொல்லது சாப்ட முடியல நேத்தல்லா உழுந்தம்பருப்பு சட்னி ஒருவத் வத்தல் தான் வச்சிருக்கேன் நம்மல்லாம் வத்தல கணக்கு இல்லாம போட்ட அரைச்ச ஆட்கள்
ஆமா
வத்தல்னா என்னத்த ஒரு மூணு நாள போடுவோமா அப்டி போட்டுதான் நம்மெல்லாம் அரைச்சிருக்கோம் என்ன உம் ஒத் வத்த மிளகா போட்டும் அதுவும் உரைச்சிச்சு லைட்டா தேங்காய எண்ணெய ஊத்தி சாப்பிட்டே
அச்சச்சோ
அதனாலயே இப்ப கம்பு தோசை எல்லாம் வச்சோனு வைய்யி நல்ல மீனாய காரமா அரைப்பாங்க அந்த கரு கருவப் பொல தேங்கா வரமிளகா எல்லா வறுத்து பூண்டு ஆஹ் போட்டு இது பெருங்காயம் போட்டு செம்மையா இருக்கும் அந்த கம்பு தோசைக்கும் இதுக்கும்
அஹ்
ஆமா பாப்போம் செய்வோம் காரம் கம்மியா இருந்தாலும் பரவால்லன்ட்டு ஒரு அடுத்த வாரம் சனிஞாயிரலா அரப்போம்
உம் உம் ஆ மாத்தி இது துவர்ப்பு தன்ம இருக்குறதா நறைய சாப் புடுங்க தே
துவர்ப்புன்னா வாழப்பூ சொல்றியாப்பா
ஆஹ் வாழப்பூ ஆஹ் வாழத்தண் டூ மாதுளம் பழம் அந்த மாதளம்பழத்தில்ல இருக்கிற ஒயிட் ஒயிட்டா ஒன்னு இருக்கும் அதெல்லாம் கூட கொஞ்சம் பழத்துக்குடைய போட்டு நல்லா துவர்ப் ப்போ ஜூஸ் பண்ணிக்குடிங்க
உம்
ஏன்னா துவர்ப்பு தன்ம வந்து வயித்து புண்ண ஆத்துன்னு சொல்வாங்க
உம் நானும் இந்த அஹ் கீர அதையும் வாங்கவே முடியல சனி ஞயிரு சீக்கிரமா போனா வேணா அந்த கீர கெடைக்கும்னு நெனைக்கிறேன் அந்த மணத்தக்காளி ஆமா அது கெடைக்கல மாதுளம்பழமும் ஒரு வாரம் ஆச்சுப்பா வாங்கி டைமே இல்ல காலைல ஆமா இப்பல்லாம் காலைல பத்து மணிக்குள்ள வரணும்ட்டாங்களா
ஓ அந்த ரூல்ஸ் விஜய் போட்ட ரூல்ஸ் அஹ்
ஆமா அதனால முன்னைய எல்லாம் நைன் தேர்ட்டி வைக்கு ட்ரெயின் ஏறுவேன் நைன் டுவென்டிஃபைவ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ட்ரெய்ன் இருக்கு அத ஏறுவே இப்பெல்லாம் எயிட் பிப்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு அத ஏர்றன் அப்ப வீக்கு வந்துயிட் தேர்ட்டிகுல்லாம் வீட் ட்டுல இருந்து கிளம்புறேன் உம் அந்த மாரி இருக்கிறதுனால காலைல மாதுளம்பழத்தை உரிக்க டைம் இருக்க மாட்டிங்கிது தல காலைல தல சீவ டைம் இருக்க மாட்டிங்கிதுப்பா மேலா ள்ள சிவி கிளிப்ப போட்டுட்டு வந்துடுறேன் ஆபீஸ்ல வந்துதான் தல சீவுறேன்
அப்படியா
ட்டும் பூசிட்டு இல்லைன்னா நல்லா சந்தனம எல்லாம் கட்டைய உரசிட்டு இது அஹ் அது என்ன பன்னீர் ஊத்தி ஒரசி ஜவ்வாது போட்டு சந்தனம் புசிட்டு வருவேன் இந்த சந்தனம் உரசல்லா டைம் இல்ல இப்ப முடிய அப்படியே கிளிப்ப மாட்டிட்டு கட கடன்னு வேக தூக்கிட்டு ஓடி வந்துடுறேன் ஏட்டரைக்கு எட்டரைக்கு கரெக்டா ஷார்ப்பா கிளம்பனோனா தான் கதை பூட்டிட்டு கீழ போய் வண்டிய ஸ்டார்ட் பண்ணி எடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வறதுக்கு கரெக்டா இருக்குப்பா
உம் நாங்க எத்தனை நிக்கிறீ ச்சாவங்க ஆபீஸ்க்கு
ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே நைன் தேர்ட்டி ஃபைக் நைன் ஃபார்ட்டிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் வந்ததும் இங்க மினி பஸ் வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை மினி பஸ் வந்துட்டே இருக்கும் கந்தக் காலையிலிமிங்மிங்கோ இது கரெக்டா இது கரெக்டா இருக்கு ஈவினிங் தான் ட்ரையின மிஸ் பண்ணிருவோம் அதனால நடந்துடுவேன் பஸ்சுக்காக நிக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேட் பண்ணி மினி பஸ் வரவும் அதுல ஏறி வந்து சைன் பண்ணா கரெக்டா இருக்கு ஆஹ்ஹ
உம் சேரி சேரி அப்ப ஈனிங் நீங்க உரிச்சு வச்சிருங்கதே
அதான்ப்பா ஈவினிங் போய் என்ன செய்யறம் தெரியுமா இப்ப பாத்திரோம் சரிய அரைங்க குரியமா கழுவிட்டு போட்டு வந்துடுறோமா ஈவினிங் போகனது ரெப்ரஸ் ஆயிட்டு ந ஒரு வேலைக்கு எடுத்திட் இது போனோ நா வடிவேலு சொன்ன மாரிதான் மணி ஏழேகால் ஏழ்ர இரண்ரையேயிடும் இப்படி தான் இருக்கும் இ கிச்சனுக்குள்ள போய் அந்த பாத்திர கித்திரத்தை விளக்கிட்டு ஏதாவது நமக்கு சாப்பிடுறதுக்கும் தோசை இட்லி ஏதாவது ஊத்திட்டு வந்து சா வு உட்காந்து சாப்பிட்டோம்னா மணி எட்டரை ஆயிருதா அதுக்கு மேல இருந்தா அந்த அந்த ஊருக்கு பாக்குறீங்களஹஹ ஆஹ் புரியுதா அந்த இது
ஆஹ் புரியுது
இப்ப பாக்கறது அப்படியே டைம் கொஞ்ச கொஞ்சமா ஓடிடுது ஒன்பதரை ஒன்பதே முக்கால் ஆயிருது அதை பார்த்து அதுவுமே போக்கோ அதுவுமே கொஞ்சோ கம் ப்ளீட் பண்ண முடியலதா முடியாம அப்டியேவு போற அதுக்கு மேல நானு இது வண்ணுவ வேப்ப கொளய வச்சி வேப்ப குச்சி வச்சி ப்ரெஷ் பண்ணிட்டு படுப்பனா அதுக்கு ஒரு பத்து நிமிஷ ஆயிருன்ட்டு ஒன்பதே முக்காலுக்கெல்லா க்ளோஸ் பண்ட்டு அப்டியே கண்ணு நெறைய தூக்க வந்துருது
அச்சோ
இப்ப ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வந்துருச்சி நா கொஞ்சோ பண்ணிட்டு ட்டோன நமக்கு கொஞ்ச அமௌண்ட் கெடைக்கும்ல ஹ அதா நெருக்கி பண்ணிட்டே அது வந் து எப்பயுமே சண்டே மண்டேலதா அது வந்து இது பண்ணணும்றாங்க
ஆமா ஆமா
குள்ள முடிச்சிட்டோம்னா நமக்கு அமௌண்ட் வந்துரு அந்த உங்கள்ட்ட எல்லா சொல்லல ப்ப அத அத போன மாசம் செலவுக்கு ரொம்ப செலவாயிருச்சா அதனால ஆமா அதனால மோதிர இதோ இங்க பக்கத்துல ஒரு கடையில ஏலாயிர ரூபாய்க்கு வட் அடகு வச்சிட்டேம்ப்பா போன மா
இனத்த ஏலாயிரூபாய்க்கி
ஆஹ் அங்க அடகு அடகு வச்சிட்டேம்ப்பா ஆஹஹ அல்லோ ஆஹ் அதனாலதா ஆனா ஒளச்சி உலச்சி அந்த ஒரு அமௌண்ட் சண்டே அமௌண்ட் வந்துருச்சுன்னு வை அத போட் டு மேற்கொண்டு கொஞ்ச அமௌண்ட் நானு சேவ் பண்ணி வச்சிருக்கே ஏலாயிரோ வ ட்டி ஐநூறு வந்துரு இரநூறு வருதா ஐநூறு வருதான்னு தெரியல அதனால இந்த அமௌண் ட்டு வரவு போய் மோதரத திருப்பனுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கே ஆஹ் நமக்கு எப்டியோ எல்லா வந்திருந்தாங்களா அவுங்க ஒரு ரெண்டு மா சோ இருந்தாங்க ரெண்டு மூணு மா சோ வந்து இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ஆட்கள் வேற வந்தாங்களா
ஆஹ்
ஹ என்னமோ அங்க அப்டியே காசு அடிச்சு காலி ஆயிருச்சுப்பா தண்ணி டெய்லி ஆமா டெய்லி த தண்ணி பாலு நா மட்டும் இருந்தேன்னா ஒரு பாக்கெட் வாங்குவேன் ஆயந்தன ஆா டெய்லி ரெண்டு பாக்கெட் பாலு தண்ணி தண்ணியும் நான் இங்க ஆபீஸ் வர்றதுனால தண்ணி காலி ஆகாது
ஆஹ்
ஆயா தாத்தா வீட்ல இருந்தாங்கன்னா அவுங்க அப்டியே நெறைய வீட்ல தண்ணி வந்து வந்து நல்லா புழங்கி பழக்கமா அதனால அவுங்களுக்கு தண்ணியை குறைச்சே புழங்க தெரியாது தண்ணி டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் வி ஒரு நாள் நாப்பருவா நாப் ப அது ஒண்ணு பாலு மாவு வேற எனக்கு அப்ப உடம்பு முடியலையா மாவு அரைக்க முடியாது
ஆமா
உம் மாவும் மாவும் நாப்பருவா நாப்பரூபாய்க்கு வாங்குவேன்
ஆ ஆமா மாவுக்கு தான்தெ நாம் சொத்தே போவும்
உம் அப்ப அந்த டைம்ல எனக்கு ரொம்ப உடம்பு உ உடம்பு வேற சரியில்லையா மாவெல்லாம் ஆட்ட முடி யில உடம்பு நமக்கு நல்லா இருந்துச்சு வை என்னவோ எதுனாலும் செய்யலாம் உடம்பு சரியில்ல ஒரு டயர்டனஸாவே இருக்கு வேல பார்க்க முடியல மாவெல்லாம் எப்டி கிரைண்டர்ல போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க முடியுமா
உம் ஆமா
ம நாய வ ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் இருந்துட்டாங்க வே மேரேஜ் வருது இவரோட என் மேரேஜ் வரைக்கும் இருந்துருவோன்னு சொல்லி இருந்துட்டாங்க அது பார்த்தன்னா கா எப்படிய காலி யாச்சி சுனே தெரியலப்பா டெய்லி காலி ஆயிரும் தண்ணிக்கு பாலுக்கு மா